ஃப்ரீயத்த இருகீங்க
நல்லா இருக்க செல்லோ நீ எப்டி இருக்க
ஆஹ நல்லா இருக்கே அத்தே
உ உம் எப்டி போது காலேஜ்
ஆஹ நல்லாதா அத்த போது
உம்உம் எக்ஸடல்லா நல்ல பன்னிடிய
ஆஹ எக்ஸாம் எல்லா முடிஞ்சுச்சு அத்தே ஜூன் ஜூன் டென்த் வந்து ரிசல்ட்
ஜூன் டென்த் ரிசல்டா குட்டு குட்டு உம் சேர் சேர் அப்றோமா உன்னோட ரன்னிங்லா எப்டி போயிட்டு இருக்கு தனியா திருப்பி பாட்டிஸ்பேட் பன்றியா இல்ல அப்டியே விட்டுட்டியா
ரன்னிங் வந்து அன்னைக்கு ஒரு தட சர்ட்டிபிகேட் வாங்கினே அப்புறோ அவ்ளதா அத்தே அதுக்கு அப்புறோ அது முடிஞ்சிருச்சு ஆனா பேஸ்கெட் பால் விளயாடிட்டு இருந்தே ரக்பி பான் ஏங ரக்பில பாட்டிபென்ஸ் சட்டிபிகேட் குடுத்தாங்க அதுக்கப்புறோ அது அத விட்டுட்டே அதுக்கப்புறோ பேஸ்கெட் பால் கண்டினியூ பண்ண கன்டினியூ பண்ணும் போது சில பல பிரச்சனைகள்ல்லா வர ஆரம்பிசிச்சு ஒடம்புல ரா அதுக்கபுறோ அதே விட்டே அப்புறோ எந்த ஸ்போட்ஸ்க்குமே போகர் தில்ல ஆனா ஏ லெவன்த் ஸ்கூல் படிக்க லெவன்த் டென்த்ல படிச்ச அந்த ஸ்கூல்ல வந்து பாஸ்கெட் பால் போன ஆனா அந்த மேம் வந்து தே நௌ ஒழுங்க வேலலான்னு சொல்லி விட்டாங்க சரி நானு வன்டே
உஹம் ஆனா நீ அத்லெட் தான
ஆஹ் ஆஹ் அத்லெட் தா அத்தா ஆனா அந்த அளவுக்கு இல்ல ஜோ ஜோனல் செரி கென பேயிர்கேன்
ஜோனல் வரைக்கும் போறதே பெரிய விஷ்யோம் ஸ்கூல் லெவல்யே தண்டமாட்டோம்
உம்
ந உஉம் அப்போ இது காலேஜ் உனக்கு ஹ
இருக்கு அத்த நாங்க ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் இயர்னால எங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு விடல ஆனா செகண்ட் இயர்ல இருந்து பண்ணுங்கன்டாங்க
ஓ குட்டு ஏன்னா ஸ்போர்ட்ஸ் விடத ஸ்போர்ட்ஸ் ஒரு பக்கம் போயிட்டே இருட்டோம் ஆனா உனக்கு ஹெல்த் இஷ்யூஸும் பாத்துட்டு இருந்துகோ
ஆஹ் நீங்க ஸ்போர்ட்ஸ் எதது விளையாடுங்காள கிங்களா
ஐ ஸ்கூல் லைஃப்ல த்ரோ பாலவெ தவிர்த்து எதுவு பண்ணமாட்டோ
அது நல்லாயிருக்கு
உம் த்ரோபால் வந்து அந்த லாஸ்ட்டா அந்த எவ்ரி இயர் வந்து டீச்சர்ஸ் வேசஸ் ஸ்டூடன்ஸுனு வெப்பாங்க அந்த டைம் மட்டுதா உள்ள போவோம் பிளேயர்ல்லா எதுருக் எதுக் எதுலியுமே பிளேயர் இல்ல இந்த காலேஜ் லைஃப்ல தா எங்க சீனியர் அக்கா என்ன பண்ட்டங்க எங்க ஏரியா சீனியர் அக்கா நல்லா ஃபிரெண்டு செம்ம ஜாலி அவங்க வந்து ஹேண்ட்பால் பிளேயர் நாங்க அவங்க கூட பஸ்ல போய்ட் டு பஸ்ல வர ஃப்ரெண்ட்ஸ் நல்லா க்ளோஸ் ஆயிட்டோ அந்த சீனியர் அக்கா கூட அதனால எங்க ரெண்டு பேரையு தூக்கி அஹ் ஹேண்ட் பால்ல போட்டாங்க ரெண்டு பேரு பி எஸ் சி ஒன்னதா பண்ணோ உங்க ரெண்டு அத்தையு பி எஸ் சி ஒன்னதா பண்ணோ ஆனா வன்ட் டிபார்ட்மெண்ட் வேற அவங்க பிசிக்ஸ் எடுத்துக்கனாங்க நா கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துக்குனே ஆனா ஒன்னாதா சோ ஒன்னாதா காலேஜ் போவோ ஒன்ன தா காலேஜ் இருந்து கெளம்புவோம் ரெண்டு பேருக்குமே ஒரே போன் அப்போலா வந்து பட்டன் போன் அப்போதா ஆரம்பிச்சது பட்டன் போன் ஒரே போன் இருக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஃபோர் ஹார்ஸ் அவகிட்ட இருக்கு அப்ரோ அந்த லஞ்ச் டைம்க்கு போய் மீட் பண்ணிட்டு வாங்கிட்டு லஞ்ச் டைம்மோ இல்ல பிரேக் டைம்மோ காலேஜே ஹாஃப் பாதி டே தான அதுக்கு அப்ரோ நா வாங்கி நா வச்சுப்பே அதுவு தேர்ட் இயர் வன்ட்டபிறகுதா குடுத்தாங்க அது ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர்லலா போனே இல்ல எங்ககி கேங்ல ஒரே ஒரு பொண்ணு கிட்ட மட்டு போன் இருந்தது
ஓ
அப்போ ஹேண்ட்பால்ல சேத்துட்டாங்க
அப்ப ஜாலியாதா இருந்து
உம் ம் ஆண்ட்பால் ஜாலியாரு எ புதுசு அது வரைக்கு பழகுல ஹேண்ட்பால்னா என்னானே தெரியாது அதுக்கப்புற அங்க காலேஜ்ல கத்துட்டு ஒரு ரெண்டு ரெண்டு மேட்ச் போயிருப்போ இன்டர் காலேஜ் காம்படிஷன்க்கு
பார்றா
அவ்ளதா இன்டர் காலேஜோட ஸ்டாப்பு அதுக்கு மேலல்லா லெவலுக்கல்லாம் போல ஆனா எங்க சீனியர் அக்கா வந்து ஜோனல் லெவல் ப்ளேயர்
ஆ சூப்பர் அவ்ளதா
அத்தோட அவ்ளதா ஸ்போர்ட்ஸ்ல்லா எம் எஸ் சி லல்லா ஸ்போர்ட்ஸ்ல்லா சுத்தோ ஒண்ணுமே இல்ல
லேங்வேஜ் ல்ல அத்த இந்த ஜேப்பனீஸ் ஜெர்மன்ட்டு
லாங்குவேஜஸ்லா நாங்க எதுவு படிக்கல ஆஹா அப்பல்லா இது மாரிலா எக்ஸ்போஷரே இல்லமா இப்பதா பயங்கர ஜேப்பனீஸ்ஸு இதெல்லா கொரியன்ல இது பண்ணணு அததுல்லா கத்துக்கணு அப்படின்ல்லா சொல்றாங்க அ அப்பல்லா எங் ப்ப எங்க இதுல ஃப்ரெஞ்சு ஃப்ரெஞ்சோட முடிஞ்சிருச்சி ஃப்ரெஞ்ச தவர நாங்க எந்த லாங்குவேஜ் எக்ஸ்போஷரு அப்பவே இல்ல
ஓ ஆனா ஃப்ரெஞ்சு தெரியுல்ல அத்த
எங்க்ச்சு அவ்ளதா லெவன்த் டுவெல்த்து காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் தட்டு தடுமாறி படி சதுதா படிக்கணுன் படிக்கல வழியில்லாம படிச்சது
உஹம் உ
அரியர் இல்லாம பாஸ் சானது எங்களுக்கு ஒரு சந்தோஷோ ஓகே அவ்ளோதா உனக்கு நீ ஏதாவது லாங்வேஜஸ் கத்துக்கோ
நாங்க எங்களுக்கு எங்க ஸ்கூல் காலேஜ்ல லாங்குவேஜ் கிடையாது ஆனா நா தனியா படிக்கே
என்ன லாங்வேஜு
ஜப்னீஸ் அத்த
ஏய் சூப்பரு
ம் ரொம்பல்லா இல் அது ஏதோ புரியு படிப்பே அவள்தா
உம் பரவால்லயே குட்டு உம் நல்லத்தா ஒரு புதுசா ஒரு லாங்வேஜ் கத்துக்கறது நல்லத்தா நம்ம என்ன ஆனாம மேஜரா இங்கிலீஷ் இங்கிலீஷ் தெரிஞ்ஜா எந்த இடத் துலயுமே நம்ம சர்வைவ் பண்ணிக்லா
ஆமா அத்த அது மட்டோ ஆம
சொல்லு செல்லோ
அதோட பா
உம் சேரி சேரி ஆனா ஸ்போட்ஸு இன்ட்ரெஸ்ட்டு இருந்துட்டே இரு பாஸ்கெட்பாலானா அந்த எந்த கேமா இருந்தாலு மே இன்வால்மெண்ட் காமிச்சுக்கோ இன்டர் காலேஜ்லாம் போ சர்ட்டிபிகேட்ஸ்ல்லா வாங்கி வெச்சுக்கோ உம் அதெல்லா என்னைக்காவது ஒரு நாள் யூஸ் ஆகு இபே எங்கிட்டயே இருவது சர்ட்டிபிகேட் இருக்கு ஆனா இப்ப இருக்கு இருவது சர்ட்டிபிகேட் எதுக்குமே யூஸ் ஆவுல ஆ நா யூஸ் பண்ணிக்கலயான்னு தெரியல அதே மாரி எந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸையு மிஸ் பண்ணாத
அதேதாத்த சொன்னாங்க பண்ணமாட் ட
ஏய் தயவு செஞ்சு பண்ணு பாப்பா சீரியஸா நா இப்ப ஃபீல் பண்ற எதுமே நம்ப நாலேஜ் இல்லாம எந்த கவர்மென்ட் எக்ஸா நம்ளுக்கு அந்த சென்னை சிட்டிலல்ல இந்த நாலெஜ் குடுக்கவே மாட்டங்க நா எங்க ஊருக்கு வந்துட்ட பிறகு அந்த கொரோனா டைம்லல்லா எல்லா டீ ஃபுல் பே கவர்மென்ட்லருந்து போச்சு ஆனா பிரைவேட் டீச்சர்ஸ் எல்லாருக்குமே வந்து பிரைவேட் டீச்சர்ஸ் எல்லார்க்குமே வந்து கம்மியாதா சேல்ரி குடுத்தாங்க சோ அப்பதா வந்து நம்ளோ வேல்யூஸ்லா தெரிஞ் சுது ஆனா அதே கவர்மென்ட் செக்டார்ஸ்ல இருந்தனா உனக்கு எல்லா டைம்மு உனக்கு அ ரிலாக்சேசனு ஆ ஆஃப்டர் மே ஆஃப்டர் மேரேஜ் கன்சீவ் ஆனா கொழந்த பொறந்தா உனக்கு லீவு எல்லா விதமான பெனிபிட்ஷும் உனக்கு கவர்மென்ட்ல இருக்கு கவர்மெண்ட்ல மெயினா இந்த டி என் பி எஸ் சி எக்ஸாம் வருது இபோவந் பேங்க் எக்ஸாம்ஸ் வருது ரெண்டுமே ட்ரைப்
அத்தா அத்த ஒரு டிகிரி முடிச்சுட்டு பண்ணுங்க அப்டின்றாங்க இல்லன்னா குரூப் ஃபோர் எழுத சொல்றாங்க
டுவல்த் முடிச்சாலே உனக்கு
ஆஹ் அது குரூப் ஃபோர் இருக்கு குரூப் ஃபோர் இருக்கு த
அஹ் அத மாதில்ல அதெல்லா எழுது எழுதி வெய்யி அட்டன் பண்ணிவை பாஸ் ஆகுறது பிளேஸ்மென்ட் ஆகுறதெல்லா செகண்டரி அதோட அந்த எக்ஸ்போஷியல் உனக்கு தெரியனு எனக்குல்லா அந்த எக்ஸ்போஷர் குள்ளேயே நா போல எந்த பேங்க் எக்ஸாம்சு எழுத ட்ரை கூட பண்ல எந்த பேங்க் எக்ஸாம் ட்ரை பண்ல எந்த டி என் பி எஸ் சி குரூப் டூ குரூப் ஒன் எதுவுமே ட்ர ட்ரை பண்ல டி ஆர் பி டெட் நோ நத்திங் நா கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேஜர்க்கு ஒன்னுமே இல்லன்ட்டாங்க அதனால எதுவுமே ஒரு டைம் கூட கவர்மெண்ட் எக்ஸாம் போயிட்டு அட்டன் பண்ணிட்டு கூட வந்ததில்ல இப்ப வரைக்கு ஃபீல் பண்ற இப்ப ஏஜ் பார் ஆய்டுச்சு இதுக்கு மேல நெனைச்சாலு முடியாது ஹலோ
ம்
ம் அதனால நீ மிஸ் பண்ணாத கேக்குதாடா
ஆஹ் கேக்குதத்த ஆஹ்
அதனால நீ எதுவு மிஸ் பண்ணாத ட்ரை பண்ணு என்ன கேக்லடா ஹலோ ஹலோ